ஆ எப்டி இர்க்கீங்க ப்ரோ
ம் நல்லாருக்க நல்லாருக்கீங்ளா
ஆ நா நல்லாருக்
சாப்டாச்சிங்ளா
ஆ சாப்ட ப்ரோ நீங்க சாப்டீங்ளா
ம் சாப்ட என்ன சாப்டீங்க
நா வந்து எங்க வீட்ல சாப்ட சாம்பார் சாதம் இவளோதா
ஓ ஒங்க வீட்ல சாம்பார் சாதோ எங்க வீட்ல சாதோ சாம்பார் ஆமா ஆமா ஆமா சோ நான்வெஜ் கெடையாது
ம்
ம் நீங்க சாம்பார் சாதோ எங்க வீட்ல சாதோ சாம்பார் ஊருகா தொட்டுக்க கொஞ்சமா மிச்சர்
ஆ ஓகே ஓகே ஃப்ரோ அப்றோ டீ குடிச்டீங்ளா
புரியில்ல
டீ குடிச்சீடீங்ளா
வாய்ஸ் ப்ரேக் ஆவுது
ஏ வாய்ஸ் ப்ரேக் ஆவ்தா
ஆமா உங்க வாய்ஸ் ப்ரேக் ஆகி கேக்குது இப்போ கொஞ்சோ கியூர ஆ கேக்து ஓகே
ஆ நா இப்ப பேசவே இல்ல இப்ப தா பேசுறே
இன்னு பேசவேல்லிங்ளா
இல்ல ஆமா நா இப்ப சைலண்டா இருந்த
ஓஹோ பட் நா ஓக் சரி சரி சரி ம் என்ன பண்றாங்க ஒங் வீட்லன்னா பண்றாங்க நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க
நானா எங்க வீட்ல வந்து அப்பா அம்மா வந்து வேலக்கி பேய்ர்க்காங்க அ நா வந்து வீட்ல இந்துதா வேல பாக்குற சும்மா பார்ட் டைமா பிரீ ஃலாஞ்சிங்கா அது மேரி வேல பாத்துட்ருக்கே
ஓகே நல்லது சும்மா இருக்கலல்ல எதாச்சு ஒர்க் ஒரு ஒர்க் பண்றீங்க
ஆமா காலேஜ் முடிச்ட்டு ஒர்க்குக்கு போன ஒரு டூ இயர்ஸ் போன ரெண்டு வருஷோ போய்ட்டு அப்றோ வந்து ஃபிட்டாவால எனக்கது அப்றோ வேற ஜாப்கு ட்ரை பண்லா அப்டின் சொல்லிட்டு வேற ட்ரை பண்ண பட் வந்து நா நா படிச்சது ஒரு ரிலேட்டடு ஆனா வந்து நா ஒர்க்க தேடி போனது வந்து அது அதர் சைட்ல போனதுனால வந்து மோஸ்லி எல்லா நல்லா பெர்ஃபார்ம் நல்லா தா பண்ண ஆனா வந்து மூனு ரவுண்டுமே முடிச்சிட்டோ இன்டர்வியூல முடிச்சுட்டு லாஸ்ட்ல வந்து நாங்க மெயில் அனுப்றோ உங்ள கால் பண்வோ அப்டின்னு சொல்லி அனுச்சிடுவாங்க அவ்ளோதா வரயே வராது
ஓ இன்டர்வியூக்கு அப்டி சொல்லி அணுப்பிடுவாங்க
ஆம் ஆனா வந்து மூண ரவுண்ட் இருக்கு இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந் து ஹெச் ஆர் ரவுண்டுனு சொல்லுவாங்க அதுக்கப்பறோ வந்து கம்யூனிகேஷன் அது வந்து நம்ம பேசுறது எப்டி இருக்குன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து மேனேஜர் ரவுண்டு அதுக்கப்றோ தா அவுங்க ஓகே மெயில் வேணா டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் இருக்கு
ம் ம்
ஆனா வந்து அந்த தேர்டு ரவுண்ட் வரிக்கு போயிட்டு வந்துருவே மெயில் வருன்னு சொல்லுவாங்க இது மேரி ஒரு சிலர் வந்து கெரியர் கேப் பு அப்டின்னு சொல்வாங்க ஏனா நா முடிச்சு டூ இயர்ஸ் ஆவுது அதனால வந்து டூ இயர்ஸ்ல என்ன பண்ணீங்க அப்டி இப்டினு சொல்ட்டு நா ஆனா நா வேல செஞ்சது ஒரு செக்டார் நா ட்ரை பன்றது ஒரு செக்டருன்றதுனால அது இதனாலே கேப் இருக்குறனாலியு மோஸ்ட்லி ரிஜெக்ட் ஆயிடு
ஓ டச்லே இருக்குணுன்றீங்க
இப்ப என்னா எல்லாருமே வந்து ஃப்ரெஷஸர் தா எடுக்கறாங்க இப்ப நான்வாய்ஸு அந்த மாரிலா ஃபிரஷர்ஸ் எடுக்கறாங்க ஆனா வந்து
ம்
இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷரா போனாலு ஒரு ஐ டி ஃபீல்டு அந்த மாரி போனா எக்ஸ்பீரியன்ஸ் தா கேப்பாங்க ஆ ஃப்ரெஷ்ர்தா ப் போனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேப்பாங்க காலேஜ் முடிச்ச ஒடனே அது அதா இப்டின்றதுனாலேயே செட்டாலேன்னு விட்டு இப்ப சரி ஓகே நம்ம இப்ப ஒரு வேலைக்கு போனாலு ஒரு ஃபிப்டீன் தௌசண்ட் இந்த மாரிதா வேல குடுப்பாங்க இப்ப நம்ம வீட் வீட்லேருந்தே வந்து நெறையா வந்து நெறைய பேருக்கு தெரில இந்த மாரி ஒர்க் இருக்கு இது இருக்குதுன்னா தெரியாது இப்ப நானே இந்த வேல பாக்கறனே வச்சுக்க யார்னா என்ன பண்றே கேட்டு சொன்னா அவுங்ளுக்கு ஒன்னும் புரியாது இந்த மாரிலா இருக்கா அப்டின்னு கேப்பாங்க ஆமா இருக்கு இருக்கு அப்டின்னு சொல்லுவ இதுலே நெறைய இருக்கு நமக்கு எனக்கு இன்னு தெரியாது நெறையா ஆ நெறைய வந்து கா காான்டக்ட்ஸ் நெறைய கூட காண்டக்ட்ஸ்ல இருக்றதுனால எனக்கு நெறைய ஒர்க் இருக்கு அந்த ஒர்க் இருக்கு அப்டின்னு கொஞ்ச தெரிய வந்து கெளம்பிப் இதுலே வந்து ஏர்ன் பண்ணிர்லா அப்டின்னு சொல்லிட்டு இது ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க நீங்க என்ன பண்றீங்க
நம்ம ஒரு கிரானைட் ஸ்டோன் வருது இல்லிங்களா
கிரானைட் ஸ்டோனா
ஆமா கிரானைட்டு் இந்த டைல்ஸெலா வரும் பாத்தீங்களா
ஆ
அது கட கடை இருக்கு ஷோரூம் இருக்கு
ம்
ம்
நீங்க அங்க ஒர்க் பண்றிங்களா ஆ தெரியு எங் எல்லாரு அந்த டைல்ஸ் ப ஃபஸ்ட் வந்து ஒயிட் கலர் தா ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க இப்ப எல்லாருமே வந்து அந்த கிரானட்டைல்ஸ் தா எடுக்றாங்க அதுதான் குவாலிட்டியா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு
ம் இல்ல குவாலிட்டியாவு இருக்கும் லைஃபும் வரும்
ஆமா ம்
ம் இப்ப டைல்ஸ் பாத்தீங்கன்னா டென் எம் எம் திக்னஸ் வரும் மினிமம் அப்டியே தாண்டி போனா ஒரு டூவெல் எம் எம் வரும் பட் ஆனா இது கிரணைட் அப்படி கிடையாது டூவென்டி எம் எம் திக்னஸ் வரும்
உம் அது அந் இத விட அது கொஞ்சம் ஸ்ட்ராங்க் ஆ கேக்குதா புரோ எனக்கு கேக்குது இப்ப கூட எங்க சித்தி வீட்ல கூட வந்து உம் இந்த மால வந்து கிச்சன் ரூம் வந்து ஆல்ரெடி கட்டிட்டாங்க பட் வந்து அது கொஞ்சம் பிரீஃப் ஆக்ணும் ஹால் வந்து பெருசாக்கணுனு சொல்ட்டு பின்னாடி கொஞ்சோ இடம் கட்டி அங்க வந்து அ டயில்ஸ் போடுறதுக்கு அந்த இது தா வாங்கணும்னு வச்சிக்கோங்க நல்லா பெருசா இருக்கும் அது எப்படிதான் தூக்கி வந்தாங்ளோ தெரில
ம் ம் மூணு அடி ஹைட் மூணே கால் அடி ஹைட் இருக்கும்
இல்ல அது வந்து பெரியலுக்கு அதுலா தெரில ஆனா ரொம்ப லெந் தாது அத கட் பண்ணிட்டுதான் வப்பாங்க அப்டின்னு சொன்னாங்க கட் பண்ணி எத்துனு வந்துருக்காங்க ஆமா அத்த அந்த கிச்சனுக்குன்றதுனாலோ அப்டி
இல்ல கிச்சன் டாப்பிங் இங்க அப்டியே இருக்கு அதுக்காகவே நாங்க ரெடி பண்றோஅ டூ பீட் டூ அண்ட் ஆஃப் இந்த மாரி சைஸு நாங்ளே கட் பண்ணி வைக்கிறோ
ம்
நறைய வெரைடிஸ் சுவர் நெறைய வரு கலர்ஸ் நெறைய வரு ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொரு மெட்டரியல் இருக்கு
ம் நீங்க எப்டி இந்த ஒர்க் நீங்ளே சூஸ் பண்ணி போனீங்ளா இல்ல நீங்க வேற ட்ரை பண்ணிட்டு கிடை க்குலன்றதுனால இந்த ஃபில்டுக்கு வந்தேங்ளா
இல்ல இல்ல கொஞ்சோ அனுபவோ இருந்துச்சு நாங்க ஒர்க்க தா போயிட்டு இருந்தோ இது
அம்மா
அதுல வர லாபத்த பாத்து நாங்களே கட வச்சுடோ உம் இங்க இருந்து நறையா ஊரு கூலுக்கு ஆ நறையா ஷோரூம்புக்கு இங்க நாங்க டிஸ்ட்ரிபூட் பண்ணுவோ
அம்பு
ஜெயங்கொண்டோ சேலோ திருப்பூர் கோயம்புத்தூர் அப்ரோம் பாண்டிச்சேரி
உம்
காரைக்கால் போவோ
ஆ பெரிய பிசினஸ்மேன் தா போல
இல்ல அங்கெல்லா மெட்டிரியல் அனுப்பிடுவோ
ஓ ஓகே ஓகே அப்புற வேறன்னா இப் பாத்தென்ன அந்த வேற புடிச்ச அனிமல்சா
ஆமா
எனக்கு வந்து டாக்னா புடிக்கு நாய் ஆமா
சேம் டூ யூ
ஏனா வந்து நா எனக்கு ஸ்டார்டிங்ல எனக்கு பயோ நா அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது அப்பெல்லா எங் வீட்டு பக்கத்தில எங்க அண்ணா வந்து வாங்கின்னு வந்து வளர்த்தாங்க சின்ன வயசுலே அதுக்குன்னு தனியா ஷாம்பு அதுக்குன்னு தனியா சோப்பு இதெல்லா வாங்கிட்டு வருங்க காமெடியா இருக்கு ஸ்டாடில குட் டி கொண்டு தா வட்டுட்டு வந்தாங்க ஆ அப்புறமேட்டு அவங்க அதெல்லா குளிபாடுவாங்க அப்புற தா என்மா பயப்புடுவேனம் ஓஅ கீறி விற்று கடிச்சிடு அப்டின்ட்டு ஆனா அவங்க குடுப்பாங்ள ரொம்ப சாப்டா இருக் குமா அத வச்சி கொஞ்சோ கொஞ்சோ விளாட ஆரம்பமிச்ச அப்புற பாத்தா அது ஏ மேல ரொம்ப பாசோ வச்ச ஆரம்பிச்சிட்டு இப் ப்ப டவுங்க அண்ண எப் எங்கள தேடி இங்க வந்துரு எங்க அண்ணத் தே அடிக்கடி இங்க வந்து இங்க ஓடி வந்துருமா வீட்டுக்கு அடிச்சி கூட்டு போவாங்க எடு இங்க வந்து தொலைரார் அப்டின்ட்டு ஆனா அங்க திரும்ப போய்விட்டு திரும்பிங்க வந்திடுனு அதனால கட்டி போட்டுருவாங்க அவங்க
புள்ள அவங்களுக்கெல்லா பாத்தீங்னா அவங்கள பாசம் வச்சிட்டாங்கனா உம்மியா இருப்பாங்க மனுஷங்க மாரிலா கெடையாது
ஆமா ஆமா
ஆமா அவங்க ரொம்ப ஆமா ரொம்ப இன்னசன்ட்
ஆமா இப்போ நா வந்து இப்ப எங் நா எங்க வீட்ட விட்டு பக்கத்தெரு போனுமே நா போயிட்டு நீச்சு பாருங்களா அது கரெக்ட் ட்டா என தேடி ஓடி வந்துரு ஓடி வந்து மேல ஏறி அதே நாயக்காலல்லா ஒரு இந்த மாதிரியா அது பண்ணுன் சொல்லவாங்க இல்ல
ஹா ஹா ஹா
அந்தளவுக் பாசமா இருக்கு அது பரவால்ல என் நீ அப்டியே கால தூக்கி எ மேல வரைக்கு கடவுளே எடுத்துடு எடு திருன்ருக்கு ஒ பாசதுக்கு அளவே இல்ல அப்ப அந்த அளவுக் எந்தல் அந்த மாரி இப்ப யாரு வெக்க மாட்டாங்கல்ல
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அவங்க எல்லா உண்மையானா பாச வெப்பாங்க
ஆமா மனுஷங்க மாறிடுவாங்க ஆனா மிருகங்கள் அப்டி மாறாது அதுங்க இப்டி இருக்கு அப்டி இருக்கு
சோ எனக்கு வந்து
உம்
ரொம்ப பிடிக்கு டாக்ஸ்ச உம் உம் அப்பறோ ஃபளவர்ல என்ன பிடிக்கு
ஃப்ளவர்ஸ்சுல வந்து ஃப்ளவர்ஸ்னாலே ரொம்ப புடிக்கு அது வந்து ரொம்ப புடிச்சது வந்து குண்டு மல்லி அ வெக்கமாட்டா வாசனையே
சொல்றீங்க
ப்டியுனு சொல்லலா இன்னொன்னு வந்து நா மோஸ்ட்லி பூலா வைக்க மாட்டே ஏன்னா ஃபங்க்ஷன்னு கோயிலுக்கு அந்த மாரி போனதா வெப்பே எங்க வீட்ல எங்க அம்மா கட்டி வெப்பாங்க வையிடி வையிடினு சொல்லுவாங்க ஆனா வந்து நா வீட்லதாம்மா இருக்கே அதெல்லா வெக்க வேணாமா அப்டினுவாங்க ஆனா எல்லாருமே சொல்வாங்க ஆனா அந்த குண்டுமல்லி சுத்தியூட்டு இருக்கு குண்டு குண்டு அழகா இருக் கு அந்த குண்டுமல்லி அது தலைல வெக்கிறப்ப இல்ல எனக் இன்னு கல்யாண ஆகல
சோ சுவீட் உம்
அப்போ வந் வந்து நல்லா அழகா அதனால
உம் ஓகே
ஹலோ
ஆ கேக்குது உங்குளுக் என்ன ஃப்ளேவர் புடிக்கு
எனக்கு பிடிச்சது ரோஸ் பிடிக்குங்க
எ எ எப்டி எந்த கலரு ஹைபிரிட்லையா இல்ல வந்து இல்ல நாட்டு ரோஜா பூ சொல்லுவாங்கல்ல அந்த மாரி
து எந்த ரோசா இருந்தாலு ரெட் கலர் ரொம்ப புடிக்கு
அ ரெட் ரோஸ் ரொம்ப புடிக்கு அ எந்த ஹீரோ புடிக்கு உங்குளுக்கு
அப்ப நாங்க அப்ப இவங்கதா புடிக்லா கெடையாது ஜஸ்ட் மூவிய பாப்பே அது இவங்கள புடிக்குமா அப்டிலா கேட்டாப் அப்பில்லா கெடையாது ஜெஸ்ட்டு ஒரு கேரக்டர் தானே அவுங்க நெறையா பேரு சொல்லுவாங்க விஜய் புடிக்கு அஜித் புடிக்கு அது இதுன்னு சொல்லவாங் க எனக்கு அப்பில்லா கெடையாது
ம்
அப்போ உங்களுக்கு வந்து இவுங்க ரெண்டு பேர்ல யார பிடிக்கு கரெக்டா அதனாலதா கேட்டே ம் ஃபஸ்ட்டா விஜய்யா
ஆமா
ஓ ஓகே
இல்ல என்னோட அவரோட தீவிர ரசிகன் நா ரொம்ப சின்ன பையன்லருந்தே புடிக்கு மொத மொத நா போய் சினிமா தேட்டர்ல படம் பாத்தேனாக்க
ம் செரி ஓகே ப்ரோ நம்ம நெக் நம்ம அப்பறமா ஒகே பாய்
ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே பாய்